கேக்குறே
ஆ கேக்குது மேடோ
ஓகே சார் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ ஆ நா நல்லா இருக்கே சார் சார் ஒண்ணுமில்ல இப்போ கண்டக்ட் பண்றாங்கல்ல சார்
ஆமா மேடோ
அது என்ன மாசத்துல இருந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க எந்த அந்த பீல்டுக்கு எந் எந்தெந்த மாசத்துல அதாவது ஆட்சுக்கு எப்ப பார்மசிக்கு எப்ப அதுக்கப்புறோ இன்ஜினியரிங்க்கு ஏஐ இப்ப புதுசா வந்திருக்கு அதுக்கு எந்தெந்த காலக்கட்ட இவங்கள்ளா அதுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணா பெர்பெக்டா இருக்கு
அதாவது பாத்தீங்கன்னா இப்போ காலேஜு காலேஜ் வந்து இப்போ என்ஜினியரிங் காலேஜஸ் லா மாசத்துல அதா வருஷத்துல ரெண்டு மூணு தடவ கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ வருஷோ மு முடியிற நேரத்துல அவுங்க பிளேஸ்மண்டுக்காக செலக்ட் ஆகி போற நேரத்துல அப்போ ஒரு தடவ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அ ஆ அதுக்கு முன்னாடி வந்து அவுங்க எப்பப்பல்லா வாய்ப் பு கெடைக்குதோ அப்பப்பல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க ஆனா வந்து இது யாருக்காக அப்டின் பாத்தீங்கன்னா அந்த முடுச்சுட்டு போற ஸ்டூடண்டுக்காக மட்டுந் தா சோ அவுங்க அவுங்களுக்கு கண்டக்ட் பண்ணும் போது அவுங்களுக்கு ப்ளேஸ்மண்ட் டு இன்டன்ஷிப்பு இதெல்லா ஈஸியா இருக்கு கெடைக்கறதுக்கு சோ
ஓகே ஓகே சோ இப்போ நா இந்த காலே ம் ம் சொல்லுங்க சார் சொல்லுங்க
ஆ நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் அப்டின் சொல்லி கேட்டீங்க நீங்க ஆட்ஸ் காலேஜுல பாத்தீங்கன்னா அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ அப்டின்றது வந்து நெறைய ஆட்ஸ் காலேஜஸ்ல இல்ல பட்டு இருக்கக்கூடிய ஆட்ஸ் காலேஜஸ்ல கேம்பஸ் இன்டர்வியூ எப்பப்பல்லா கம்பனிஸ் அவய் லபிளா இருக்காங்களோ அப்போ ஒரு ஒரு அவுங்க முடி க்க போற நேரத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது இன்ஜினியரிங்க்கு பிளேஸ்மண்ட்டு அப்டின்றது ரொம்ப அவசியமான ஒண்ணு ஆர்ட்ஸ் அண் சயின்ஸ்ல நெறைய வாய்ப்புகள் கெடைக்க கனால அது இல்லனாலு மக்கள் வந்து தேடி தேடி தேடி கெடச்சுக்லா
ஹலோ
ஆ சொல்லுங்க மேம்
டவர் ப்ராப்ளமா இருக்கு உங்க வாய்ஸ் கேக்கல சார்
ஆ நா
ஒர் நிம்ஷோ நா வேற ஒரு எடத்துக்கு போறே ஆ கேக்குது இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ்ல எப்ப வேணாலு கண்டெக்ட் பண்லா பட் இன்ஜினியரிங்னு நீங் நீங்க சொல்ல வந்தீங்க அதுதா
ஆமா ஆமா இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஆ கேக்குதா மேடம் ஹலோ
ஹலோ
மேம் நா பேசுறது கேக்குதா
நா நீங்க பேசுறது கேக்குது இப்ப கேக்குது நா பேசறது ஒங்களுக்
ஆ கேக்குது கேக்குது மேடம் அதுதா அ பெரும்பாலு பாத்தீங்கன்னா அ இன் டர்வியூ அப்டினம் போது வருஷத்துல ஒரு ஒரு ரெண்டு தடவ வச்சா என்ன பொறுத்த வரைக்கு நல்லா இருக்கு ஏன்னா அந்த ஸ்டூடன்ஸ் வந்து ஆ ஸ்கில்லல்லா கத்துக்கிட்டு தா அவுங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியு அப்ப பிராக்டிகல் நாலேஜ் அவுங்களுக்கு இருக்கணு அதுக்கு நேரமு அவுங்களுக்கு கொடுக்கணு சோ ப
சார் இதுல எனக்கு ஒரு சஜ்ஜஷன் இருக்கு சார் எப்டியு இப்ப மூணாவது து வருஷோ ஜாப் மேண்டேட்டரியா தேடுற பிள்ளைங்களு இருப்பாங்க ஹையர் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணனு நெனைக்கற பிள்ளைங்களு இருப்பாங்க சோ அவுங்க எல்லாருக்குமே இந்த கம்யூனிகேஷன் ட்ரைனிங்கு இன்டர்வியூஸ் எப்டி அட் பண்ணனு ஆஃபிஸ் அட்மாஸ்பியர் எப்பிடி இருக்கணு அதாவது ஜாப் போகணுனு நெனைக்கற பிள்ளைங்களுக்கு சொல்றே ஓகேங்களா சோ அவங்களுக்கு வந்து இந்த மாரி டிரைனிங்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர்ல இருந்தே ஒரு சாஃப்ட்ஸ் ஸ்கில் டிரைனிங்க கம்யூனிக் எஜிகேஸன் டெவலப்மெண்ட்டு அதர் லாங்குவேஜ் பைல பைலிங் யூவல் லேர்னிங் அப்டின்னு இன்ஜினியரிங் க்கு செரி ஆட்ஸ்ஸுக்கு செரி இந்த மாரி ஒரு ட்ரைனிங் செக்சன் வச்சு நம்ம வே சப்ஜெக்ட் டு டிஸ்டப் பண்ணாம வீக்லி ஒரு ஃபிரைடேஸ்லயோ இல்ல சாட்டர்டேஸ் காலேஜஸ் வைக்கிற காலேஜேஸ்ஸா இருந்தா சாட்டர்டேஸ்லயோ அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி நம்ம இத அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணலா குரூப் இப்ப ஒரு குரூப்பா இருக்கிறப்ப அவங்களுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ச டெவலப் பண்ணலா ஓகேங்களா சோ இப்போ வெகாபுலரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலா ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத் தில் இங்கிலீஷ் நல்லா பேச கத்துக்கிட்டாலே போது எக்கச்சக்க ஹெல்த் கேர் ப்ராசஸ் எக்கச்சக்க கால் சென்டர் ப்ராசஸ்ல போய்ட்டு அவுங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவுங்க அந்த எக்ஸ்போட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் திறமைய வச்சி இந்த இன்டராகஷன் ஸ்கில்ஸ் வச்சு அவங்க அவங்களோட கெரியர் இன்னும் நல்லா டெவலப் ஆய்டுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து நூறு சதவீத சரியான ஒரு விஷயோ ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிக்கக் கூடிய ஸ்டூடென்ஸ் வந்து அ அவுங்களுக்கு வந்து பா பிராக்டிக்கலா அவங்களுடைய பிராக்டிக்கல்லா அவுங்களுடைய நாலேஜ் அதாவது அவங்களுடைய மொழி திறமைய வந்து அவங்களால வந் து ஆ வெளிப்படுத்த முடியாம போறது காரணமே வந்து அவுங்க வந்து சரியான பயிற்சி இல்லாததுதான் சோ இப்போ காலேஜஸ் நடக்
அதுதான் நான் என்ன சொல்றேன் அந்த ஃபஸ்ட் சியார்லந்தே இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அ கம்யூனிகேஷன் கிளாஸஸ்சு இங்கிலிஷ் டெவலப்மெண்ட் வெகாப்லரி டெவலப்மெண்ட் ன்னு அவுங்களுக்கு எல்லா விதமா ஃபஸ்ட் இயர்ல இருந்தே கொஞ்சோ கொஞ்சோ கம்பல்சரி ஒரு வாரத்துல ரெண்டு கிளாஸஸ் கண்டிப்பா வைக்கணு ரிட்டன் கம்யூனிகேஷன் டெவலப் பண்றது செரி இந்த கம்யூனிகேஷன் ன் ஏன்னா அப்ப அவுங்க பைனல் இயர் வந்து ரீச் ஆகுறப்ப வேலைக்கு போறதுடைய இ இம்பார்ட்டன்ஸ் அவுங்களுக்கு தெரியும் படிப்புலயு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் வேலைக்கு போணுங்கிறது எவ்ளோ இம்பார்ட்டண்ட் இது இல்ல இப்ப பிள்ளைங்கல்லாம் காலேஜ்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் முன்னாடில்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது இந்த டிவியில காட்டுற மேரி காலேஜ்ன்னா ஜாலியா இருந்துட்டு போவோம் அப்டின்ற மாரிதான் எல்லா பிள்ளைங்களோட மைண்ட் செட்டும் அவங்களுக்கு வந்து எஜ்கேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ்சு எம்ப்ளாய்மெமெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியணும்னா இந்த மாரி சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லா வைக்கணும் அது வந்து எப்டினா உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கு க்கணும் அவுங்க இந்த மூணு நாலு வருஷம் டிகிரிய முடிஸ்ட்டு அவுங்க வெளில போய் இந்த இத சந்திக்கிறதுக்கு அவுங்க ஓரளவு ப்ரிப்பேர்டா இருக்கணும்
ஆமா ஆமா என்னன்னா ஏன்னா வந்து அவ்ங்க
சொல்லுங்க
அவுங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெறும் வந்து காலேஜ்ல நடத்துற லெசன்ஸ்ச மட்டுமே படிச்சுட்டு அவுங்க நல்ல மார்க் கெடுத்து கோல்டு மெடலே வாங்கனா கூட அவங்களுடைய வாழ்க்கைக் க்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நீடடா இருக்கு க்கு அது மட்டும் இல்லா உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா கூட அத பிராக்டிக்கல்லா எப்டி அவுங்க யூஸ்
அத எப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கறத அவங்களுக்கு தெரியணு ஆமா அந்த ஸ்கில்ஸ் எல்லா சொல்லிக் குடுக்கணு அதுக்கப்புற இப்போ இந்த நெறைய பேர் இந்த ஹெசிடேஷனா எடுப்பாங்க ஒரு விஷ்யோ சாதாரண விஷ்ய பஸ்ல டிக் கெட் எடுக்கணும்னா கூட அவ்வளோ தயங்குவாங்க அந்த மாரி செல ஹெசிடேஷன்ஸ போக்குற மாரி சில செஷன்ஸூ அவங்களுக்கு வந்து இந்த தய கல்லா வெளியேருர மாதிரி அந்த மாதிரி சில செஷன்ஸ் வந்து பஸ்ட் இயர் டூ போர்த் இயர் வரைக்குமே கண்டக்ட் பண்ணி பிராக்டிக்கலா அவங்கள இன்டராக்ட் பண்ண வைக்கணு நம்ம அது பண்ண பண்ணா ரெண்டு ரெண்டு ரெண்டு வித த்திலயு பெனிபிட் ஆகு அவங்க படிப்புலயு கவனம் கரெக்டா இருக்கும் பிளஸ் வேல தேடணும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு மீனிங்லெஸ் பியர் அவங்க மனச விட்டு போய்டு
கரெக்ட்டா சொன்னீங்க ஏன்னா இப்ப மொதல்ல இருந் தபயே அவங்கள வந்து ஸ்டேஜ்ல ஏத்துனா மட்டுந்தா அவங்களுக்கு பைனல் இயர் வரும்போது அந்த பயம்ன்றது வந்து இல்லாம இருக்கு
திடீர்னு பைனல் இயர் வந்துட்டு டம்ப் கேம்பஸ் இன்டர்வியூ வேலைக்கு போனு வேலன்றது ஒரு டோட்டலா வேற ஒரு அட்மாஸ்பியர் அங்க போய்ட்டு நம்ம வந்து படிச்சே எழுத மாட்டோ அங்க வந்து அப்பவே கத்துக்கிட்டு அப்பவே பண்ணணு ஒனக்கு ட்ரை ஆன் த ப்ரபேஷன் ஆஃப் தி பரொபேஷன்னு இருக்கும் சரியா ஃபேர்பாம் பண்ணாதப்ப அவங்க ஒடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு என்னன்னா ஐயயோ நம்ம தோத் துட்டோ இனிமே லைஃப்ல நம்ம ஒண்ணுே இல்லன்ற மாதிரி அந்த மாரி இருக்க கூடாது ஃபெய்லியர் பேஸ் பண்ற அந்த கட்ஸூ இதெல்லா பிள்ளைங்களுக்கு மொதல்ல இருந்தே நம்ம சொல்லிக் குடுக்கணும் இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் எல்லா
ஆமா ஆமா
சோ அதுக்கு வந்து இந்த மாரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸ் அப்றொ ஆன்லைன் கம்யூனிகேஷன் டெவலப் மென் செஸன்ஷ்னு கம்பல்சரியா பர்ஸ்ட் இயர் டு போர்த் இயர் வரைக்குமே இது பண்ணனு அது வந்து எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்டு பேசணு
கரெக்ட்டா சொன்னீங்க அதாவது முதல்ல வந்து இதுல முடிவு எடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலேஜுடைய மேனேஜ்மெண்ட் தா ஏன்னா இப்ப பாத்தீங்கனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில அ ஒரு ஒரு ஒரு ஒரு யூனிவர்சிட்டீஸ் லயுமே கூட வந்து அ இப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷ்யமா மாறி இருக்கு ஏன்னா நீங்க வந்து வெறு கா காலேஜ்ல நீங்க பாடம் நடத்துறது மட்டுமே இல்லாம அவனுடைய திறமைகளை வளர்க்கறதுக்காக நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப நெறைய கொண்டு வந்திருக்காங்க சோ இப்ப வந்து அதை வந்து பயன்படுத்தணும் அத வந்து பயன்படுத்தனு அதவந்து பயன்பாட்டுல கொண்டு வரணு ஏன்னா ஒரு ஒரு கிளாஸ் ரூம்லயும் ஒரு ஒரு டீச்சர்ஸும் பேச ஆரம்பிச்சா மட்டுந்தா மா மாணவர்கள் வந்து அவங்க வந்து முன் வந்து பேசுவாங்க அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பயத்த மொதல்ல போக்கணு இதுதா வந்து உண்மையான ஒரு திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு கல்வி முறைன் நா நெனைக்கிறே ஏன்னா அப்பதா வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில
டீச்சர்ஸ் மட்டுமே பேசிட்டு இருந்துட்டு பிள்ளைங்கள நம்ம பேசவே விடல டவுட் கேட்க கூட பயந்துட்டு அதுங்க வந்து படிச்சதப்படியே மனப்பாடம் பண்ணிதா எழுதுங்க அதெல்லா நம்ம படிக்கிற காலகட்டலத்தலருந்தே இதெல்லா இருந்திருக்கு சோ இந்த மாரி சில விஷயங்கள்லேந்து இல்ல அந்த டவுட்ட தே அவுங்களாவே க்ளாரிபை பண்ணிக்க முடியாது இப்ப சாட் ஜி பி டி யூஸ் பண்ண தெரிஞ்ச பிள்ளைங்களா இருந்தா பரவால்ல இப்போ ரிமோட் ஏரியாஸ்லயும் காலேஜஸ் இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அளவு டெக்னாலஜி தெரியாது சோ அவங்கள எஜுகேட் பண்ற விதமா இது இந்த மாதிரி சில செக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கு இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடூட் பொறுத்த வரைக்கு நா சொல்றே
ஆமா நீங்க சொன்னது உண்மையிலயே வந்து ரொம்ப நல்ல விஷயம்தா ஏன்னா நாங்களுமே வந்து பாத்துருப்போ ஏன்னா நம்ம நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பயிற்சி தா யாருமே வந்து எடுத்த எடுப்பிலயே எல்லாமே சாதிக்க முடியும்ன்றதெல்லாம் நம்ம முடியாது எல்லாருக்குமே ஒரு சில நேரம் தேவ படும் ஒரு சில பயிற்சி தேவைப்படும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அவுங்களுக்கு பயிற்சி குடுத்தோம்னா அவுங்க வந்து நெறைய சாதனை பண்ணலா சோ அதுதா முதல்ல
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்அவுங்களுக்கு என்ன வரும் வராதுன்றத இண்டிவிஜுலா அவுங்க அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்க ணும் இப்ப காலேஜ் ஸ்டடிஸ்ன்றது டோட்டலா ஸ்கூல்ல விட டிஃப்ரெண்டா இருக்கணும் ஸ்கூல் வந்து எல்லாத்தையு எதிர்கொள்ளக் கூடிய விஷயங்களை கத்துக் குடுத்துருவாங்க பட் காலேஜ் வந்து நம்ம நம்மள ரியலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு என்ன வராது எதுல போனா நம்ளால ஷைன் ஆக முடியும் பிள்ளைங்களுக்கு ஒரு அண்டர்ஸண்ட் நீங்க இருக்கணு சோ அப்டி இருந்து இருந்தா மட்டும் தா அவுங்க லைஃப்ல முன்னேற முடியும் ஏன்னா இப்ப டீச்சிங்ல இருக்குற ஒருத்தவங்க கூட்டிட்டு போய் ஐ டில விட்டு அவங்கள வந்துட்டு நல்லா பெர்பார்ம் பண்ணுனா அவங்களால ப்ரொடக்டிவிட்டி குடுக்க முடியாது ஐடி நாலேஜ் நல்லா அ இருந்து நல்லா சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள கொண்டு போய் டீச்சிங்ல விட முடியாது சோ இந்த மாதிரி தப்பான முடிவுகள் அவுங்க எடுக்கறதுக்கு முன்னாடி இண்டுஜுவல் ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம்
அதுதா ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட திறமைகளையும் ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட அ தேவைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல அவுங்களுக்கு இதுதா தேவ இவுங்களுக்கு இதுதா தேவ நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுந்தா நம்மளால வந்து அதுக்கேத்த மாதிரி குடுக்க முடியும் ஏதாவது ஒரு டாக்டர் மாதிரி தா யாருக்கு என்ன என்ன மெடிசன் குடுக்கணும் டாக்டருக்கு தா தெரியும் அந்த மாதிரி யாருக்கு எந்த மாதிரியான முறையில நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணுன்றது அ டீச்சர்ஸ்க்கு தா தெரியும் அப்டின்றது கரு
ம் அதுதா இந்த டிஃபரன்சஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு பேரன்ட்ஸ் அத கண்டிப்பா முடியாது அவங்க என்ன பண்ண நாளைக்கு நானே ஒரு பேரண்ட் என் பைய படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சு காலேஜ் போயிட்டானா அவனுடைய தனித்திறமைகள் என்னாட்டு அவே ஃப்ரண்ட்ஸ்க்கும் அவுங்க டீச்சர்ஸ்க்கும் தா தெரியு ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுங்க அவங்க கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லயா சோ நம் என்னதா இதுவா இருந்தாலும் ஆ சோ அந்த ஒரு நெட்வொர்க்கை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா மாத்துறதுக்கு இந்த செஷன்ஸ்லாம் ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்றே இது எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிடுனு சொல்லல சார் ஒரு ஃபர்ட் ஃபிப்டி பெர்சன்டேஜ் வரைக்கு இது ஹெல்ப் பண்ணும்னு சொல்றே நான்
ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதா அ இப்ப முக்கியமா வந்து முதல்ல என்ன பாக்குறாங்க அவுங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இல் இருக்கா அவுங்களால வந்து ஒரு விஷயத்த அவுங்களால வந்து அ விளக்க முடியுதா அவுங்களால விளக்கமா சொல்ல முடியுதா அதுதா ஒரு புரிதல் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுதா ரொம்ப தேவையா இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து டிகிரி கெடைச்சிருது எல்லாருக் மே வந்து இப்ப படிப்பு எல்லாருக்குமே ஆ
இப்ப இது எல்லா பிள்ளைங்களு இப்ப படிக்கிற அத்தன பிள்ளைங்களு டிகிரி வாங்கிட்டு போக முடியாது ஒரு சில பிள்ளைங்க எதோ ஒரு சூழ்நிலையால அந் அந்த டைம் படிக்க முடியாம போயிரு அந்த நேரத்தில உங்க கான்பிடெட் எழுந்திருக்க கூடயோ நம்மளுக்கு டிகிரி இல்லியே ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு அரியர் வந்துருச்சுன்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக் இல்ல மத்த ஒரு ஸ்கில்ஸ் பத்தி நம்ம கத்துக்கிட்டோ அப்படின்றப்ப